ஹலோ
ம்
ஆ கொஞ்ச எட இருக் கம்ப்ளீட் டாஸ்க்ன்னு வந்திருக்கு சம்மந்தமில்லாம வந்திருக்கு என்னனு புரியல
அ ஒன்னுமே புரியலை
எல எட்டையா
தில்லை ம் சொல்லுனே அவய் என்னனய் வந்து கேக்கறே அப்பதா எடுத்து காய போட்டி ட்டிருக்கு ஏ
ஏ கடை நல்லாதான ஓடிச்சு ஏ எடுத்தாரு
அதெல்லா எப்பயே வ வருஷோ ஆயிருச்சு இப்பதா கேக் கற நீ பார்க்க முடியல அவுங்களால சுகர் அதிகமாயிருச்சுல்லணே அதனால பாக்க முடியல
சேரி சேரி
ஏ பேக்குரவுண்டடு ரொம்ப சவுண்டா கேக்குதாண்ணே
சித்தி வாய்ஸ் நல்லா கேக்குது
அ
ம்
ஓரமா தூக்கிட்போ
இன்னைக்கு என்ன ஸ்கூல்லா இன்னைக்கு என்ன ஸ்கூல்லா சுபாகுனா லீவா
இல்லண்ணே இன்னைக்கு லீவு
லீவு தானே
அ
சுபா ரெண்டாவதா போதாண்ணே அஞ்சாவதே போதா அஞ்ஞாவதா ஆ
ஆறாவது போதுண்ணே
ஆறாவது போதா நா கேட்டே எத்தனாவது படிக்கிறேன்னு ஆறாவது போறேன்னுச்சு நீ ஆ ஆறாவதே போரியா நா எட்டாவது ஏழாவது படிச்சிட்டு இருபன்னு நெனச்சிட்டு இருக்கே உன்ன
ம்
ஒரு புள்ளையோட இது வந்து வளர்ப்ப வந்து நம்ம ஈஸியா கண்டுபுடிச்சிடலா நா உக்காந்துருக்கறே நின்னுகிட்டு இருக்கேன்னு சொல்ட்டு டக்கு என்னய பாத்து எந்திரிச்சு போணிச்சு பாத்துக்க அப்பவே நெனச்ச மக்கா
என்னத
அந்த அறிவு வந்து சொல்லி் குடுத்தாலு வராது சில பேருக்குளா
யாருக்குணே
சுபாதான அன்னைக்கி
அ
நா நின்னுகிட்டு சுபா உக்காந்து இருன்ச்சு சேரி இந்த புள்ள உக்கார்ந்திருக்கு இருக்கு நம்ம எந்திரிக்க சொல்ல வேண்டா பாவம் உட்காந்துக்கிட்டம் சொல்லிட்டு நா எனாவன்னிட்டே நின்னு நின்னுகிட்டு லேப்டாப் நோண்டிட்டே இருந்தே
ம்
என்ன வண்ணுச்சு டக்குன்னு டீவி பாத்துட்டு இருந்தது என்னய திரும்பி பாத்துச்சு பாத்துட்டு நா நிற்கிறேன்டு மாமா உக்காந்து வேலை பாருங்க மாமா நா உக்காந்துருக்கே நா உங்கள பாக்கவே இல்ல இந்தாங்க மாமா உக்காருங்க மாமானுச்சு
ம்
அப்பவே நா நெனச்சுட்டே இந்தப் புள்ளதே உனைய வந்து காப்பாத்தறதுக்கு கரெட்டான ஆளு
அவு நா
அதனா சில பேருக்கு சொல்லி குடுத்தானு
எவே
சொல்லி் குடுத்தானு வராதுல சில பேருக்கு சொல்லி் குடுத்தானு வராது
இல்ல கடைசியாலத்துல எனக்கு எம் மாப்பிளைகதா சோறு போடுவாயிங்களோனு அப்டி யோச்சிகிட்ருக்கே நா போடுவாயிகளா அவிகளு எனைய வெரட்டு உட்ருவாய்களா
எனகு தெரிஞ்சு தேவு போடுவே
தேவு போட்ருவே அ பாத்த பாத்த இங்கியே இருத்தே
நாக ரஜினே சின்னைய மேல நம்பிக்க இல்ல தேவு கண்டிப்பா போட்ருவே
அதே
ம் ம் அ தேவு வந்து பாசகாற பயலாதா இருக்கா இப்ப கூட உனக்கு ஃபோன் பண்ணேனா அ சுகத் தேகுபுகன்னா எ போட்டோதா வரணு ஒனக்கு மட்டு எ போட்ட எடுத்து வச்சுருக்கே
அ
அவே போட்டா கிருஷ்ணன் போட்டா போட்டாதா வருது சுகத் ஏன்டா சுகத்துக்கு மட்டு வச்சிருக்கேன்னா நீ சுகத்திக்கு ஆயாக்கு மட்டு வச்சுக்றேனா எம் போட்டா வச்சுகிறே
ம் அவன விடுனே இங்குட்டுசே வந்து வந்து போகட்டும்னே அப்பத்தானே இன்னும் பாசோ வரு
அ பாக்க வரணுதா சொல்லிகிட்ருக்கியா போவோம்பா எப்பப்பா போவோ மழ பெயுதுக்கா அன்னைக்கு அம்மா அம்மா சொல்ட்டு போயிட்டாக போல அ கோழிலா கெடக்கடா பசில கெடக்கு வரவே மாட்டே அப்டினு சொல்லிகிட்டேந்தா ஒரு ஓரமா கோழி பசில கெடக்குதா அங்க போய் அரிசி போடணு ஆ போகணும்ப்பா மழ பெஞ்சின் பா பாவம்பா கோழிலாம் பசில இருக்காம்ப்பா ஆயா அன்னைக் சொல்ட்டுப் போனாங்கப்பா
தா அவே கொஞ்ச கொஞ்சப்ப இதுவாக இதுவாக சுத்தமா எனக்கு அதுதா கொஞ்சம் பயமாவே இருக்கு தேவு தூரப் போயிருவானோ அப்டினே
ம் அடிக்கடி வரையு வறப் போறனால தெரியு அது மறக்க மாட்டே
இல்ல இப்பலா எங்கணே முன்னாடியாச்சு அடிக்கடி வந்துகிட்டேப் பனே இந்த வீடு கட்ட ஆரம்பிச்சதிலிந்து வரவே முடியல்லணே எனக்கு அதுவே நப் யோ புள்ள
ச்சுரு நீ ஃபிரீ ஆயிருவில்ல
தேவு மறந்துருவானோ மறந்துருவானோ அப்டி
மொத வீடே கட்டிட்டுல நீ ஃப்ரீ ஆயிருவி இல்ல நானுமே இந்த வேல கொஞ்சம் இப்ப அதிகமா இருக்கு இன்னனா ஈஸியா இருந்தா முடிச்சிருப்பே
அண்ணே
வேல கொஞ்சோ அதிகமா இருக்கு இப்ப
ம் ம்
ரொம்ப முன்னாடி மாதிரி வேல ரொம்ப அதிகமாயிச்சு நமதான் வாங்கிட்டு பத்து மணி ஆயிச்சு முடியறதுக்
ம் அம் என்னங்க நைன் டுவல்த்ல எப்படியு ஐநூறு மார்க்கு மேல எடுத் த்துர்றா அப்டிங்கனே
ம்
முந்நூத்திஅம்பதுதா எடுப்பாரா
அதெல்லா டேன்த்ல எடுத்து வந்த்ருவீங்களா
அ அவ்ளோதா எடுக்க முடியுமா அவ்ளோ கஷ்டமா இருக்கா ஏண்டா நீ வந்து மத் மத்தெல்லா படிக்க மாட்டேன் தானடா உனக்கு ஈஸியா இருக்க குரூப்பா எடுத்து குடுத்தாக அதையு நீ ரெண்டு வருஷமா படிக்கிற போன வருஷத்லருந்து படிக்கிற அ உம்
உம்
சொல்ணே
அவே நல்லோ படிப்பு வரலன்னாலும் பரவா பரவால்ல நல்ல வேலையில அனுப்புற மாரி பாத்துக்கட்டு அவ்ளோதா பாத்துக்க
ஆ நா அன்னைக்கே சொல்லிட்டே நா வந்து படிப்பு விஷயத்துல யாரையு கேட்க மாட்டன்டா நீ டொல்து முடிச்ச வொன்னே நா மணியண்ணேட்ட கேப்பே மணியண்ணே உன்ன எதுல சேத்து விட சொல்லுதோ நா அதுலதா சேத்து விடுவே அப்டின்னெ நீ நல்ல மார்க் நீ நா சொன்னே அப்றோ நீ நல்ல மார்க் எடுத்தினா நீ சொல்ற மெரேன்ல நா தேச் சேத்து வுடுறே ஆனா நீ கம்மியா மார்க் எடுத்தா நா சொல்றதா நீ கேட்கலா அப்டின்னு சொல்ட்டு இர்க்கே நேத்து ஒருத்தொ‌வ்ள்ட்ட பேசுனே இந்த ஒரு ஒரு ஆப்போன்னு வச்ருக்கே அதுல ஒருத்தரவொள்ட்ட பேசுனே
ம்
அவுகளு சொன்னாக அதுக்கு மார்க் ஒன் ஐநூறுக்கு ஐநூறுக்கு மேல எடுக்கணுமா அப்படின்னு
ம்
அவுகள்க்கு தெருஞ்சவ யாரோ இருக்காங்க போல அதுல
அது வந்து என ஏ தெரிஞ்ச யாருமே அதுல போனதே கெடையாதுல்ல அதனால எனக்கு அதபத்தி தெரியமாட்டிகுது அதுக்கு என்ன தனியா என்ன பண்ணனும் அப்டிங்குறத் தெரிய மாட்டிங்குது
ஆ இவே சொல்றான் இவேட்ட பேசிப்பாரு சொல்லுவா
ம்
நம்பளு பாப்போ
ம் ஆமா
ம் சொல்லு
டுலிஸ்- ஏ முடிச்சது தனியா அடி வேற போன்ல இருந்து அடி நா சொல்றத அப்டி பண்ணு ஆஹ் நா பண்றத பாரு அத அதுல வரதான்னு பாப்போம்
சேர் சேரி
ம்
அதெல்லா நீங்க முன்னாடியே எங்கிட்ட சொல்லவே இல்ல
இல்லல்ல இப்பதா குடுத்த பேமெண்டு போட்டுருந்துச்சி அப்ப தா குடுத்தே குடுத்தோன்ன உடனே எரிச்சு
ம்
அது உனக்கு அந்த டாஸ்க் நீ முடிச்ச வொன்ன தா வரும்னு நெனச்சே பாத்த முன்னாடியே வருது போல
எனக்கு நீ சொன்னதுமே மொதல்ல பாக்க சொன்ன பாரு ஒரு எடத்துல காட்டுதுன்னு
ஆமா வந்திருக்கு நீ ஒழுங்கா பாத்தருக்க மாட்ட எல்லாருக்குமே வந்துச்சு
ம் தெரியல
ம்
ம் ம்
உருளக்கழங்கமா வறுவல் எப்புட்லா செய்றது
உருளக்கழங்கா
ஆ
இந்த கிரேவி மாரியா இல்ல சு
வறுவல் வறுவல் சும்மா வறுவல்
அத்து எண்ணண்னே பெரிய விஷயமா
ம் அதா தோழி எனக்கு அதா பெரிய விஷயமா இருக்கு இன்னிக்கி அதத்தா நா பண்ணலான்ருக்கே
அ குண்டு குண்டா நறுக்கி போட்னே அதா டேஸ்டா இருக்கு ரொம்ப சின்ன சின்னமா நருக்கி போட்டம்னு வெச்சுக்கவே
ஆ
அது வந்து டேஸ்ட்டாவே இருக்க மாட்டேங்கது அது சல்லுன்னு போயிருது ஆனா கொஞ்ச கொஞ்சோ கொஞ்ச மீடியமா பின்ன ஒரு ஒரு உருளக்கெழங்கு உரிச்சிட்டு நாலா கட் பண்ணுவோம அந்த நாலா கட் பண்ற ஒரு பீஸ வந்து நா நாலா போடு அந்த சைஸ்ல போடு போட்டிட்டு என்ன பண்ற ஆ எண்ண கொஞ்சோ கொஞ்சோ நெறையா ஊத்தி சோம்ப போட்டு அதுக்கப் றோ இந்த ங் இந்த உருளக்கெழங்க கழிவி எடுத்து அதுல ம நருக்குன உருளக்கெழங்க எடுத்து அதல போட்டுட்டு
ம்
வ இதுல கொட்டி வெச்சிரு கழுவிட்டு இந்த ஓட்ட வடிகட்டுற தட்டு இருக்குல்லா அதுல கொட்டிரு
ஆ
இல்லன்னா அந்த ஸ்கிரிப்பியாவே வராது தண்ணியோட போட்டம்னா சொரச்சொரன்னு இருக்கு
செரி
அப்டி போட்டுட்டு அதுல கொஞ்ச மஞ்சதூள போட்டு அப்படியே மூடி வெச்சிரு குப் உப்பையு மஞ்ச துளையு போட்டு அப்டியே லேசாப் அப்பறமா கொஞ்சோ சுருங்குன மாரி இருக்கும் பாரு லேசா அப்ப வந்து கொஞ்சோ எவ்ளத்து மொளகாப்பொடி மொளகாப் பொடி தனி மொளகாபொடி இருக்குல்ல அத போட்டு அப்டியே மிக்ஸ் பண்ணு இன்னுங் கொஞ்சோ டேஸ்ட் டு வேனுனா கர மசாலா போட்டனா இன்னு நல்லா இருக்கும்நே
கரம் மசாலா போட்டா எனக்கு வந்து என்க்கு ஒத்துக்காது
அது கொஞ்சோ அது எப்டி நெறைய போடக் கூடாது கொஞ்சூண்டு போட்டினா நல்லா இருக்கு டேஸ்ட்டு
ம்
இதுவு நல்லாதா இருக்கு அப்புறோ நல்லா சு இது பண்ணதுக்கு அப்பறோ வெந்துரு உருளக்கெழங்கு ரொம்ப நேரம் லா வேகாது கொஞ்சோ உனக்கு ஸ்கிரிப்பியா வேணும்னா கொஞ்ச நேரோ அப்டியே வெச்சுக்க
ஆ
ஆ
அப்டியே வச்சு மொரு மொருணு வறுத்துட்டு கடைசியா ஒரு ஆஃப் பண்ற ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி பூண்ட தட்டி போட் டு இந்த புள்ள இதுவானதுக்கப்பறம் அடுப்ப ஆப் பண்ணிடு உடனே வேற ஒருத்தவங்களா இருந்தா என்னா பண்ணுவாங்க தெரியுமா பூண்ட என்னமோ கடனுக்கு அப்டித் தட்டி போட்டுட்டு ஆப் பண்ணிறாங்க அடுப்ப அந்த உருளைக்கெழங்கலியோ அந்த காய்லியோ அது வந்து சாராது இப்போ கொழம்புல போட்டது அது வெந்து ஊறிறும்ன்னு வச்சுக்க இந்த உருளைக்கெழங்கல எல்லாம் போடுறது வந்து இதுவாக இருக்காது நம்ம போடறதே இந்த வாய்வுக்காண்டி தானே பூண்டு போடுறது அத போட் டானா அதோட நல்லா ஒரு கொஞ்சோ ஒரு ரெண் ஒரு ஒரு நிமிஷமாச்சும் அதோட சேர்ந்து இது பண்ணணு பண்ணாதா கரெக்ட்
ம்
ஆனா ஒருத்தவல்லாம் அப்டியே அடுப்புல போட்டு நா நெறைய பேர பாத்துருக்க அந்த இஞ்சிய தே இதைத் தட்டி போட்டு அப்டியே ஆப் பண்ணிருவாங்க
ஒரு நிமிஷ இரு உருளக்கெழங்கு இதா வந்து வச்சிட்டு வரே
அதிக நேரம் பேசி விட்டோம் நண்பா
ம் ம் இதோ வருகிறே